ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கப்பா நீங்க
நல் நல்லா இருக்கங்க வீட்டு்லல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க பாப்பா என்ன பண்றா
பாப்பா தூங்கிட்ருக்காங்க அங்க பையே என்ன பண்ணிட்ருக்கா
ப்டின்ருக்கா
ட்டுருக்கானா சாப்ட்டானா
ஆ அதெல்லா முடிஞ்சு காலையில இனி லஞ்சுக்குதா ஆ எல்லா ஓரளவுக்கு முடிஞ்சுங்க இனி மெல்ல மெல்ல பாத்துக்கலா உங்ககிட்ட ஒரு டவுட் கேக்கணு நானே கால் பண்ணுன்னு நெனச்சே நீங்க கூப்டீங்க
தெரியுது என்ன டவுட்டு சொல்லுங்க
இல்ல எங் இங்க எஙக வீட்டுல கொஞ்ச துவு முன்னாடி சின்னதா ஸ்பேஸ் இருக்கு நெறையா இருக்காது ஒரு ஒன்றடி ரெண்றடின்ற மாரி ஸ்ஃபேஸ் ஸ்ஃபேஸ் இருக்கு அங்கயு பின்ன மாடியு ட்லயு ஒரு காடன் செட்டப் மாரி பண்ணிக்லா அப்டின்னு நெனச்சுகிட்டுருக்கே
பண்ணுங்க இப்ப எல்லா அதுதா ட்ரெண்டே
ஆ ட்ரெண்டு் இல்லைங்க இப்ப நாங்க கீழ தரையில வைக்கிற செடியே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு மாதிரி கருகி போயிடுது கருகி போயிடுதுனா ரொம்ப வாடுது இத்தனைக்கூ தண்ணி எல்லா கரெக்டா எங்க மாமனார் மெயின்டன் பண்ணுவாரு நா கூட அசால்ட்டா விட்ருவே அவரு தண்ணியில்லா கரெக்டா ஊத் ஆனா செடியில அந்த குரோத் அப்டின்றது இல்லாம செடி எல்லா வாடி வாடி போகுது
ஓ
அப்போ மாடி தோட்டோ அப்டின்றப்போ உங்களுக்கு இன்னுமே மண்ணு கம்மி தானே நம்ம ஒரு ஃபேக்ல வைக்க க்கனுனா அந்த ஃபேக் அளவுக்கு தா மண்ணு ஃபில்லாகு பின்ன மிஞ்சிப் போனா நம்ம எதாச்சு ஒரங்கள் மாதிரியோ செடிக்கு தனியா ஒரோ பின்ன காய் கரிக்கு தனியா ஒறோல்லா இருக்கூ அதல்லா போடுவோ ஆனா எப்டி இது
நம்ம வந்து நம்ம இப்ப ஆ பக்கெட்ல அந்த மாதிரி வைக்கிறதானா பக்கெட்ல ஹோல்ஸ் பண்ணிட்டு வெக்கணுங்க அப்ப அந்த காத்து தண்ணி நம்ம இப்ப தண்ணியே ஊத்துறோன்னா அது கொஞ்ச வெளியில வரணு காத்து போகணு அதுக்கு உள்ள இருக்குற மண்ணுக்கு
இல்ல நா இந்த பிளாஸ்டிக் க்ரு பேக் இருக்கும் பாத்தீங்ளா அதுல தா நா ட்ரை பண்றே அதுல ஹோல்ஸோட வருது அது ஓகேவா இருக்குமா
ஆ அது வாப்பா அதுன்ன பரவில்லைங்க நாங்க இங்க வந்து பக்கெட்ல வச்சிருக்கோமா
ஹ ஹ
னா அந்த பூச்செடியில இருக்கிறதுனால ஓல்ஸ் போட்டு தா வக்கிறோ
ஓ அப்ப இந்த பக்கெட்ல க்கிற மாரினா என்ன மாரி ஐட்டம்ஸ் மட்டு நம்மளுக்கு வக்க முடியு ஏனா எங்க வீட்ல வெண்டக்கா வச்சிருந்தாங்க எங்க மாமியார் கீழ தரைல வச்சது தா அது பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட ஹைட் அளவு கூட வந்துச்சு
அ
அப்போ பக்கெட்ல அப்டின்றப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பெயிண்ட்டு பக்கெட்லா இருக்கும் பா தீங்ளா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெயிண்ட் பக்கெட்லயே மண்ணு நெரச்சு வச்சாலு அந்த மண்ணு பத்துமா
ஆ பத்துங்க அந்த மண்ணு மட்டு நல்லா மண்ணா இருந்துட்டா போது எந்த செடி போட்டாலு நல்லா வருங்க நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவயோ அதெல்லா போட்டுக்கலா கொத்தமல்லி போட்டுக் க்லா அ இது புதினா போட்டுக்லா தக்காளி செடி போட்டுக்லா
ஆனா அது ஒரு நல்ல கான்சப்ட்ங்க உண்மைய சொல்னுனா இல்ல இது ஒரு நல்ல கான்செப்ட்ந்தா சொல்லனு நீங்க சொன்ன மாரி இந்த மல்லி பின்ன சின்ன சின்ன கீர புதி னா இதெல்லா வர்ற துக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாக்ஸு இதெல்லா கூட வேணுனு அவசியம் இல்ல டப்பா சின்ன சின்னது ந்தாலே போது அந்த
கண்டிப்பா சின்னது இருந்தா போது இதெல்லா நம்மளுக்கு வந்து இப்ப கொத்தமல்லி எல்லா நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுறது தானே தக்காளி அதெல்லா அதெல்லா நம்ம வீட்டுக்கு நம்ளு மொதல்ல என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையு நம்ம சின்ன சின்ன அந்த பாட்லயே போட்டுக்லா பெரிய எட வசதி வேணு அந்த மாரி மாதிரி எல்லா தேவ இல்ல இதயே போட்டுக்கலாங்க நம்ம இந்த இன்னு சின்ன எட இருக்கு கீழயே சின்ன எட இருக் க்குனா அங்க வேணுனா பூண்டு சின்ன வெங்காய அந்த மாதிரி போட்டுக்லா முள்ளங்கி வித அதெல்லா வாங்கிட்டு வந்து போட்டோனா ரெண்டு ரெண்டு போட்டோனா என்ன நம்ம ஊருக்கா குடுக்க போறோ ஊரல்ல ஊர்ல இருக்கிறவுங்க எல்லாத்துக்கா குடுக்க போறோ நம்ம வீட்டுக்கு நம்ம ஆர்கானிக்கா போடு எல்லா வெளியில எந்தெந்த சாப்பாடுலா எல்லாமே இப்ப மறந்துதா வைங்க ம் நம்ம இப்ப நம்ம இயற் கியா நம்ம இப்போ வீட்ல நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம காய் கிரிய எல்லாது எ சீவுறது அது எல்லாத்யு மிச்ச இருக்கிறது எல்லாத்யுஅத அத எடுத்துட்டு போய் ந நம்ம அந்த தோட்டத்துக்கு போட்டா போது அதே இயற்கையா ஒரம் ஆயிரு கொஞ்சம் மண்ண நோண்டி வச்சு அதுக் குள்ள போட்டு வச்சோம்ன்னா அதே ம இயற்கையா ஒரம் ஆயிருங்க நம்மளுக்கு இயற்கையான ஒரத்த போட்டு நல்ல காய்கறிய விளைவிச்சுக்லா
அதே தாங்க இப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நெறய பேர் குடுக்கு குடுக்குற ஐடியாலா இந்த மாரி மல்லி இ புதினா இதெல்லா வந்து நீங்க வெளிய கார்டன் செட்டப் மாரி வக்காம சின்ன தா வேஸ்ட்டு டப்பா மாரி கெடைக்கு இல்லைங்ளா நம்மளுக்கு இந்த பெயிண்ட்டு டப்பா அளவுக்கு
ஆமாங்க
பில்லா மண்ணு ஃபில் பண்ணி அதுல வளத்தி அத வந்து நம்ம ஒரு கிச்சன் பக்கத்திலேயே ஜன்னல் கிட்ட வெளிச்சந்தட்டுற மாரி வெச்சு விட்டாலே போது சும்மா கொஞ்ச கொஞ்சோ ஒரு டம்ளர் அளவுக்கு டெய்லியு தண்ணி மெயின்டன் பண்ணி ஊத்துனோம்னாலே அ ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்குள்ளயே செடி வளத்தி அந்த செடியவே எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷா சமையல்
என்ன ஆனாலு நம்ம செடியில வளந்தத எடுத்து நம்ம அ சமச் சோனா அது ரொ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அது ஆர்வமா இருக்கு நம் சமைக்கிறதுக்கே இஷ்டர் நெறய வந்துரு நம்ம வீட்டுக்காய் அப்டின் சொல்லிட்டு நம்ம வீட்டுலயு இதாயிருக்கு அப்டின் சொல்லி நாங்க இங்க போடும் போது நம்ம இதுல வந்து பக்கெட்ல வந்து அவரைக்க எல்லா போட்டாலா வருது அவரெல்ல வருது தக்காளி போட்ருக்கோ பீன்ஸுக்கு நம்ம பட்டாணி இருக்கு இல்லைங்களா சமைக்கிற பட்டாணி ஆ அதெல்லா போட்டும் போதெல்லா வந்துச்சுங்க பட்டானியல்லா வந்துச்சு
ஓ இப்ப நீங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லா போடலானு சொன்னீங்க இல்லையா அப்ப நம்ம வீட்லயே சின்ன வெங்காயல்லா சில டைம் முளைச்சு
நான் அந்த வெங்காய தான் போடுறேங்க ஏன்னா நம்ம வந்து பெரிய தோட்டல்லா ஒண்ணு இல்லை கடைக்கு போய் விதை வாங்கிட்டு வந்து போடுற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய தோட்டங்கள் இல்லைங்க நம்ம இப்ப நம்ம யூஸ் வீட்டுக்காக அப்படின்போது நம்மளுக்கு எப்படின்னா வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன எட இருக்குங்க அந்த எடத்துல இப்போ நம்ம இப்ப இப்போ நான் சொன்னே இல்லை காய்கற எல்லா கட் பண்ணிட்டு வேஸ்ட் எல்லா நம்ம போடுற இல்லைங்க அப்ப ஏதாவது ஒரு தெரியாம ஒரு ஒண்ணு ரெண்டு வெங்காய விழுந்தாலோ அந்த எடத்துல தண்ணி வந்து நறைய நம்ம புழங்குறது அதனால தண்ணி பட்டுட்டே இருக்கு அந்த எடத்துக்குங்க அது சீக்கிர நம்ம போயி குழி எடுத்து வைக்கணு அப்டின்ற அவசியமே கிடையாது அந்த எடத்துல தண்ணி இருக்கிறதுனால அது அது பாட்டுக்கு ரெண்டு மூணது முளைச்சிருக்கு
அப்போ எந்த டைம்ல அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு உள்ள நம்மளுக்கு எடுக்கற அளவுக்கான வெங்காய வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து
அந்த மேல இருக்கிற தட்டு வந்து லைட்டா வாட்ன மாதி இருக் உங்க பச்சையா வந்து வளர்ந்துட்டு ஆ அதுக்கப் அப்புற அது மேல நம்மளுக்கு தெரியு அந்த மண்ல இருந்து அடியில இருந்து கொஞ்ச அது மேல தெரியு நம்ம அந்த வெள்ளை வெங்காய எல்லா
ஓ சேரி சேரி
இருக்கிற மாத மேல இருக்கிற அந்த தட்டு வந்து லைட் லைட்டா பிரௌன் ஆன மாதிரி இருக்கு அப்ப நம்மளுக் தெரிஞ்சுக்கலா
ஓ ஓகே ஓகே என்ன நான் இது வரைக்கு அது வளர்த்துனது இல்ல சும்மா வந்திருக்கு
காசுதானே நம்ம இப்ப விவசாய செய்யறங்கல்லாத்துக் மூணு மூணு மாசத்தல ஒன்னுன்னு எடுத்துடுவாங்க கேரட்டு பீட்ரூட்டு நம்ம இந்த மாதிரி முள்ளங்கி நம்ம வீட்டுக்கு சாம்பார் செய்யறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலா பச்சை மெளகா சில இடத்துல பச்சை மெளகா எல்லா போட்ருக்காங்குங்க அதெல்லா வந்திருக்கு நம்ம வீட்டுக் என்ன தேவையோ அதெல்லா செஞ்சு நம்ம நம்ம வீட் நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆனா அத எல்லாத்தையு கடையில இருந்து வாங்குறதுக்கு நம்ம மருந்து இல்லாம நம்ப நம்ம கையால போட்டு நம்ம கையால அதை எடுத்து சாப்ட்டு செய்யற போது அந்த சந்தோஷ தனிங்க நீங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க
அ எங்களுக்கு ஒண்ணு ரெண்டு செடி டப்பால்ல அந்த மாரி வச்சோங்களா அது வந்துட்டு சீக்கிர வாடிப்போது ஆ வெளியேன்ன டப்பால மட்டு இல்ல வெளியே வைக்கிறதே பாத்தீங்கன்னா அதுவுமே சீக்கிரமா வாடி போது அப்ப மண்ண எப்டி ரெடி பண்றது என்ன பண்லாங்க அதுக்கு எதா ஐடியா கொடுங்களே
இந்த மண்ணுக்கு வந்து இந்த புளிச்ச தயிர் கூட ஊத்துல அப்படின்றாங்க உரமா ஆனா நான் ஊத்தனது இல்ல ஆனா சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி யூடியூப்ல பார்க்கும்போது சொன்னாங்க புளிச்சு தயிர் கூட ஊத்தலாமாமா
விவசாயம் பண்றவங்க எல்லா அந்த அறுவடை எல்லா முடிச்சதுக்கு அப்புற சும்மா எம்டிய அந்த இடத்த கொஞ்ச விடு வாங்க தெரியுங் மக்கி போனது இதெல்லா போட்டுட்டு அந்த மாரி பண்றப்ப நம்மளுக்கு கொஞ்ச நல்ல குரோத்
நல்லா குரோத் வரு நம்ம காய்கறி வேஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அத வந்து கண்டிப்பா ஒரு கவர்ல எடுத்து வச்சுட்டு நம்ம மண்லையே போற்றனு இந்த அரிசி கழுவுற தண்ணி அந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையு காய்கறி கழுவுற தண்ணி வேக வக்கிற தண்ணி அதெல்லாத்தையு வந்து அங்கேயே செடியிலே ஊத்துனா அது நல்லா இன்னு வளரு
ஆ அதனால பண்ணிட்டு தா இருந்தோ இருந்தாலு அது பத்தாத மாரி எனக்கு ஒரு ஃபீல்லு ஏனா இப்போ நாங்க கண்ட்ரி இப்ப செடி வெச்சுக்கிட்டே இருப்பாங்ள சில பூச்செடிலா இந்த நித்ய கல்யாணிலா பாத்தீங்கனா எப்பவுமே அதுல பூ இருந்துகிட்டேதா இருக்கு அந்த செடிய எதாச்சு ஒரு டேமேஜ் வந்து பூச்சி அது இதெல்லா புடிச்சு அது எதாச்சு நாம தூக்கிப்
மாட்டு சாண கெடைக்குமா உங்களுக்கு பக்கத்துல எங்யாவ்து
இவ்ங்க பக்கத்துல இருக்கு
ஆ அப்பனா அத எடுத்துட்டு வந்து போட்லா
ஓ நல்லா காஞ்சதுக்கு அப்பறந்தா இல்லைங்ளா ஓ
ம் அத எடுத்துட்டு வந்து போட்லாங்க நாங்க இங்க பக்கத்துல மாடு வந்து சாணம் போட்டுச்சுனா எடுத்து வெச்சுக்குவோ பூச்செடி மேட்ல அத மாந்திரி போட்டு வச்சுட்டா
ம்
அது நல்லா காஞ்சிச்சுனா அது நல்லா எருவுங்க அது மண்ணுக்கு போட்டுக்லா அது வந்து ஓன் ஒரு தடவ் வ எடத்துலனா ஏனா பக்கெட்லனா நம்ம அடிக்கடி மண்ண மாத்திட்டே இருக்க முடியாது இல்லைங்ளா நா சொன்ன மாதிரி ஓல்ஸ் பண்ணி வுட்டுட்டா அந்த காத்தோட்டத்துல அது வளந்துக்கு ம்
அப்ப அத ஒன்னு ட்ரை பண்ணு ஏனா எங்க மாமனாரு வந்துட்டு கண்ட்னியூவா செடி வச்சுக்கிட்டே இருப்பாரு பின்னால் ரொம்ப நெருக்கமாவு இருக்கு அப்போ அதோட அந்த குரோது நம்மளுக்கு பாத்தா தெரியு பக்கத்து வீட்லே இப்ப ஒரு செடி வெச்சிருக்காங்கன்னா அது கொஞ்ச நல்லா தளர்ந்து அ சூப்பரா இருக்கு இது வந்துட்டு டல்லா இருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த வித்தியாச பாக்கம் போது
தெரியிது ஆமா ஆமாங்க நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க
ம்
இப்ப வரு பூ அளவு நல்லா வரு
ம்
ம் பக்கெட்ல நாங்க பூவு போட்டு வெச்சிருக்கோ இந்த மாதிரி இதுவு போட்டு வெச்சிருக்கோ கீரலா போட்டு வச்சோனா நம்மளுக்கு வெளில ந்த வாங்கவே தேவல்ல ஒரு கட்டு முப்பது முப்பத்தஞ்சு அப்டின் சொல்லுவாங்க
ஆ கண்டிப்பாங்க
அ கொழந்தைங்களுக்கு நம்ம கீரவே செஞ்சு குடுக்லா வார வார செஞ்சு குடுக்லா
ஆமா அதுவு அந்த ஃப்ரெஷ்ஷான கீரஸ் சாப்டும் போது அதோட டேஸ்ட் இன்னு நல்லா இருக்கு ஏனா இப்ப கடைல வாங்கும் போதுலா பாத்தீங்கனா செல டைம் நல்லா இருக்கு ஆனா பல டைம் வந்துட்டு ஒரு மாதிரியான ஸ்மெல் இருக்கு அதுல
ஆமா ஆமாக்கா அதனால இந்த பருப்பு கீர மனத்தக் க்காளிக்கீர அத எல்லாத்தையு வெத வாங்கிட்டு வந்து அப்டியே நம் போட்டு வச்சோனா வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக் கீர மாதிரி செஞ்சுக்கலா
ம் அது ஒன்னு ட்ரை பண்ணுங்க எது தேவையோ அது வெச்சு துன்வீங்ள அப்போ கொஞ்சொ நல்லா இருக்கு இந்த அழகுக்காக வெக்கிற செடி பின்ன ரொம்போ ஷோவுக்காகலா சில எலைகள் மட்டு இருக்குற
ஆமாம்மா ஷோக்காக வெக்கற்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய் கிறிய நம்ம போட்லா இல்லைங்ளா
ஆ கண்டிப்பா அதுக்காக நம்ம மெனக்கெட்றது தப்பு இல்ல இது வெறு லுக்குக்காக மட் ட்டு வெக்கிறது எப்பவு எனக்கு அது பெரிய அ விருப்போ இல்ல
ஆமா ஆமாங்க எனக்கு உங்க மாதிரிதா எ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அத போட்ணு அந்த எடத்துல
சேரிங்க சேரி நீங்க சொன்ன ஐடியா நா ட்ரை பண்றே இன்னைக்கே போயி சாணோல்லா எடுத்துட்டு வரே
சரி பாருங்க, சரிங்க பாய்ங்க.